ஆ வணக்கோம்ப்பா ஆ வணக் கம்ப்பா
ம் என்ன பண்றிங்க சாப்ட்டிங்ளா
சா இன்னு இல்லப்பா சமைக்கணு
ம்
அங்க வாய்க்கால்லா எப்டி இருக்கும்ப்பா நீ அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லுவாங்க இல்யா அங்க சாப்பாடு இதெல்லாமே நல்லா கெடைக்குமா அங்கல்லா
இல்ல இல்ல வீட்ல சாப்ட போல்லா கெடைக்காது
ஆ
வீட்டு சாப்பாடு போலவாது ஒட் டாது
ஆமா வராது ஆ இஸ்
பண்ண முடியாது
ஆ சேரி சேரிங்க பா
ரூமு ரூம் உட்டா வேல அந்த மாற்தா இருக்கு
அப்டிங்ளா அ சாப்பாடெல்லா இவுங்க இவுங்களே சமச்சிப்பாங்ளா இல்ல ஆ அவுங்க தர மாறி ஆ அ அப்புடிங்ளா
ஆமா நைட்லதா வேலயே வாங்குறாங்க கால்லல்லா உட்டு நைட்டு மட்டுந்தா வேல வாங்குறாங்க விடிய விடெ அங்கப் போட்ணு போ இங்கப் போட்ணு போ சொல்றாங்க
அப்டிங்ளா என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்குறாங்ளா இப் ப யதார்த்தமா இப்போ எதாவ்து படிச்சிட்டு வேல போறவுங்ளுக்கு ஒரு வர்ஷோ அந்த மாறி அக் அக்ரிமெண்ட் போட்றாங்க ம் இப்ப னு இ கார் ஓட்றத்துக்கு இந்த மாறி எல்லா போனாலுமேஸ் பெரிய அக்ரிமெண்ட் போட்டுக்குறாங்ளா ண்டு வர்ஷமா ஓ ரொம்ப அதிகோ அவுங்க அப்ப என்ன வேல சொன்னாலு நீங்க செய்ணு
ஆமா அந்த ரெண்டு வர்ஷொ தாக்குப்புட்ச்சி வேல செய்ணு
ஆ ஓ
அப்டி இல்லயா முடிலியா போனுனா நம்ம காசு குத்துதா போ முடியு இப்ப இப்ப ரெண்டு வருஷோ நம்ப அங்க இந்தோனா அவுங்களே டிக்கெட் போட்டு உடுவாங்க போறதிகே திருப்பி கூப்ட போதே அவுங்களே டிக்கெட்டு போட்டு கூப்டுவாங்க
ஆஹ்ஹா ஆஹ் சேரி சேரிங்க அஹ் உம் ஏ பையனுக்கு ஒரு வேல வந் தது ஆஹ் நாங்க விசாரிச்சு பாத்ததுல அந்த காசுக்கு நம்ப காசுக்கு அம்பதாயிர அப்படின்னு சொன்னாங்க அங்க அதி கமா வேலை வாங்குவாங்க ஆனா குறை அது வந்து அங்கத்து காசுக்கு அம்பதாயிர அப்படின்ற இ நம்ப காசு அம்பதாயிரந்தா அவங்க குடுக்குறன்னு சொல்லியிருக்கது அது வந்து ரொம்ப குறைவான சம்பள இந்த குறைவான சம்பளத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க என்ன வேலை சொல்றாங்ளோ அ அத செய்யணு
ஆமா
அதுனால வேண்டா அதுவு ரெண்டு வர்ஷ அக்ரிமென்ட் போட சொ ன்னாங்க அது இல்லாம வருஷத்துல பதினஞ்சு நாள் மட்டுந்தா அம்ச்சி விடுவோ அப்டின்னு சொன்னாங்க
ஆமா
ஆ அதுனால வேண்டா அப்டின் சொல்லிட்ட இந்த கு குறைவான சம்பளத்துக்கு கூட்டி ட்டு போனாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அததா நம்ப செ செய்ணு அப்படின்னு உம் ஆனா அங்க எங்கது எனக்கு தெரிஞ்சவங்களு எங்க மாமா அத்த பைய ஆஹ் மாமா அப்பாவ் பொண்ணு அங்கதா இருக் காங்க ஆனா அதிகமான வெலவாசி அப்டின்னு சொல்றாங்க அங்க எல்லாமே ஆ வீடு ரொம்ப சின்னதாருக்கு ஆனா அதுக்கான வாட க மாத்ர வாடக வந்து ரொம்ப அதிகமாருக் கு ஆ ரெண்டு பேரு சம்பாதி
நீங்க சூப்பரா தமிழ் பேசுறீங்ளே
ஏம்ப்பா
சில பேரு தெலுங்காங்னா தமிழ் அவ்ளவா வராதே
ஆ ஆ இல்ல நா வந்து தமிழ் தா
ஆ ஆ
நம்ப வந்து தமிழ் தா ஆந்ரால இருக்கோ அவ்ளோதா ஆ
சென்னைலேந்து ஆந்ரா போய்ட்டிங்ளோ
இல்ல இல்லப்பா நாம பொறந்ததுலேந்தே இங்கதா
ம் என் ஃப்ரெண்டு எல்லா தமிழ்லா பேச இங்க இங்க வந்துதா கொஞ்ச கொஞ்சமா கத்துக்குனானே
இல்லப்பா நானு என் வீட்ல நா மட்டுதா இப்டி பேசுவே ஆ ஏன் வீட்டுக்காரரோ இல்ல என் பையன் பேசுறது இவங்கலா பேஸ்றது கொஞ்சோ வித்தியாசமாருக்கு அதே மாரி எனக்கு ரொம்ப ஆச்சர்யமாருக்கு ஆ நீங்கலா தமிழ் பேசறது வந்து இங்க வந்து இருக்காங்க அவங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிட்லா இவங்க தமிழ் கடையாது அப்டி இங்க வந்து தெலுங்கு பேசுறாங்க இல்லயா நாங்க ஆந்ராலா இருக்கோ உங்க சைடு ஆளுங்க பேசுற தெலுங்கு வந்து எங்ளுக்கு தெரிஞ்சிரு இவங்க வேற அப்டின் சொல்லிட்டு ஆனா நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா எங்ள மாரியே இருக்கீங்க உங்க பேரு இதெல்லா பாக்கும்போதுதா எங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சர்யமாருக்கு ஆ ஆனா நீங்க நல்ல சுத்த தமிழ் பேசுறீங்க நீங்க எல்லாருமே ம் உங்க வீட்லயு அப்டி இதுதா பேசுவீங்ளா வேற மொயி பேச மாட்டீங்ளா
பேசுவோ
ஆ ஆனா அதிகமா தமிழ் தா வ நெறையா பேர்கிட்ட கேட்ருக்கே அவுங்க வீட்லயு தமிழ்தா பேசுறே அப்டின்னு சொல்றாங்க
ஆமா அதுல ஒரு என்ன சொல்றது ஃபோரா முஸ்லிம்னு ஒருத்தர் இருப்பாங்க அவுங்கலா தமிழ்ல பேசுவாங்க
ஆ உம் ம்
சில சிலப்பேர் தமிழ் வராது உருது வராது தமிழில்ல பேசுவாங்க சின்ன வயசுல இருந்து தமிழ்ல பேசி பேசி பளக்கோ
ஆமா ஆமா ஆனா நீ எப்டி இருந்தாலு உங்கள்தெல்லா ரொம்ப சுத்தமான தமிழதா பேசுறீங்க நீங்க எல்லாருமே நீங்க உங்க படிப்பும் படிச்சிருக் இருக்கீங்களா
நா வந்து பத்தாவது வரைக்கு பட்ச்சே
ஆ இல்ல உங்க படிப்பு தனியா இருக்கு பாத்தீங்களா அப்ப அதெல்லா படிச்சு ஆம் படிச்சிருக்கீங்களா உம் உம் ம் இங்கயு நெறைய பேர் போறாங்க அதெல்லா கண்டிஷனா போட்டு அது ரொம்ப புடிக்கு அந்த இதுல வந்து ஆ மதிச்சு படிக்கிற்தோ அது கத்துக்கிறதோ ரொம்ப ஆசையா கத்துக்குறாங்க சின்ன வயசுல இருந்தே பசங்க வந்து போறாங்க
ஆமா
உம் ம்
அதுலையே இருப்பாங்க அ அம்மா வேற விஷயத்துக்கு எதுவு போம்மா அ நல்ல விஷயந்தா கத்துப்பே நல்ல விஷ் நல்ல விஷயோ கத்துப்பே அதா நல்ல விஷயோந்தா கத்துப்பாங்க இவன நம்ம அப்டியே விட்டோன வை சீங்கள ரொம்ப குட்டிச் வாங்க இப்ப சென்னை இப்ப வற ரொம்ப மோசமா இருக்கு பெரிய காலமே
ஆமா ஆமாங்கப்பா உம் முன்னாடி அது சொல்லி் குடுத் அது வந்து இலவசமா சொல்லி குடுக்கணு ஆமாஅ உங் உங்கதுல
மாது மஜ்ஜி சுல இலவசமாதா சொல்லி தருவாங்க
பாத்தீங்கன்னா வெளில ஆ வெளிலயு சரி அது இலவசமா சொல்லி் குடுக்கணு அப்புடிந்தா இருந்ததா ஆனா வந்து இப்ப சிலர் வந்து ஆ அதுக்கு டியூஷன் மாரி வச்சு காசு வாங்குறாங்க
ஆமா
எதுக்கு ஆமா வருமானோ வேணு ஆனா அது இப்போ அது வந்து ஒரு சேவையா எடுத்து செஞ்சா நல்லா இருக்கூ இல்வ பா சிலது வந்து நம்ம வருமானத்த பார்க்கணு சிலதுக்கு வந்து நம்ம சேவையா செஞ்சாதா நல்லா இருக்கூ உம் என்னங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அர மண் நேரோ ஒதுக்கி விடுங்க இப்ப அவுங்களுக்கு பத்து நாள்ல கத்து குடுக்கறது நீங்க இருவது நாள்ல கத்து கொடுங்க ஒரு அர மண் நேரோ அதுக்கான நேரத்தை கொடுத்துட்டு ஒரு சேவையா செஞ்சா அது இப்போ சிலது வந் ந்து நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து சேவையா செஞ்சாதான் நல்லா இருக்கும்பா அதுக்கான மதிப்பே உயர்ந்ததா இருக்கும் உம் எங்க இல்ல அந்த மாரி கிடையாது அந்த மாரி இருந்தா நான் இலவசமாவே எல்லாருக்கும் சொல்லி் கொடுத்துருவே
கத்துக்கோங்க அது இல்ல னா இது கத்துகிட்டு நீங்க சொல்லிதாங்க
ஆ பாக்கணும்ப்பா ம்
எல் எல்லா மதமும் ஒண்ணுதா
ஆமா எல்லாமே ஒண்ணுதா ம்
இவ்ளோதா
ம் ம் ஆனா எல்லாமே கத்துக்குணு நம்ம ஆ நம்ம கத்துக்குணு உம்
ம்மா என் ஃப்ரெண்டுங்க வந்து எல்லா இந்து பசங்க தா
ஆ ஆ
ஒர்த்த வேற ஒர்த்த ரெண்டு பேர் தா முஸ்லீம் பசங்க மத்த ஃபுல்லா நம்ம சுத்துற ஃபுல்லா நம் ப்போ பசங்கிட்டதா ஹிண்டு பசங்க கூட எதாது ஸ்டைல சுத்துவ
ஆ இல்லப்பா எனக்கு அது தமிழ்நாட்ல வந்து ஆ அந்த மாரி எல்லா பாக்க மாட்டுன்ட்றாங்க எல்லாரு ஒண்ணுதா அப்புடின் ஆ ஆமா ஆனா இந்த நீங்க ஆந்த்ரால பாத் திங்கன்னா அப்புடி கெடயாது
மா இங்க ஜாதி அந்த மாரி பேஸ்
ஆம் ஆமா இங்க அதிகமா ஆ வேற மாரி நடந்துப்பாங்க அவுங்க நா அங்க வந்து இப்ப நீங்கலா தீங்கன்னா யா யாரா வென்னா இருக்கட்டு நம்ப ஏய் இதுவா எதுவே நம்மோ மதமோ இல்ல அவுங்க மதமோ யார் தப்பு பண்ணாலு இவுங்கத் ட்றாங்க இவுங்க கரெக்டா இருக்காங்க அப்புடின் பேஸ்றாங்க நான் தமிழ்நாட்ல அதுதா பாத்திருக்க ஆனா இங்க அப்புடி கெடுயா து யா அவுங்க ஜாதிக்காரன் தப்பு பண்ணாலுமே செரி விட்டு குடுக்க மாட்டேன்றாங்க உம் அதுதா இங்க தப்பா போய்கிட்ருக்கு
உம்
ஆஹ் எனக்கு அதுக்குதா வெறுப்பா இருந்தது ஆனா எப்ப நா இதுலெல்லா பேஸன் ஆ இல்ல அப்டீனு சொல்ல முடியா இல்ல இங்கயு அப்டிதா இருக்காங்க
உம் மா மோடி வந்து எப்டி சொல் தா ம முன்னமாலுக முஸ்லீம் ஆலுங்க பிடிக்காது
அவருக்கு பிடிக்காது அனா ஆஹ் நான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வர்ல்யு ஆந்திரா தமிழ்நாள்ல இருக்குறவ்ங்க அப்புடி கெடையா
ஆமா ஓ எங்கள்க் ஒண்ணு நா எல்லாரு வருவாங்க அவுங்களு
ஆமா ஆம் ஆமா ஆ ஆமா ஆனா நீங்க எங்க சைடு வந்து பாருங்களேன் நீங்களே வெறுத்துருவீங்க அந்த மாரி நடந்துக்கறாங்க கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங் கல நீங்க வந்துப் பாருங்களேன் எங்களுக்கே வெறுக் த்துட்ட வெறுத்துட்டோம் நாங்க அவங்கள எல்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க உம் நான் வந்து சொல்றேன் உன்ன தப்பு பண் றாங்க உங்க ஆளுங்கதான் தப்பு பண்ணாங்க அவங்ககிட்ட நீங்க தப்புன்னு சொல்லுங்கன்னா இல்ல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அ அவங்க தப்பே பண்ணாலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முகத் த்துக்கு நேராவே சொல்றாங்க
ஆஹ்
ஆனா நீங்க படிக்கிறது என்னங்க படிச்சதுல என்ன இருக் கு தப்பு பண்ண கூடாது தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும்னு தானே சொல்லி தரங்காது எந்த மதமா இருந்தாலும் எந்த புக்ல படிச்சாலுமே அதுதான் சொல்றாங்க
ஆமா
ஆனா இங்க எங்க சைட்ல எல்லாம் அப்படி கிடையாதுப்பா ஆஹ் அவங்க சொல்லிட் டே இருக்காங்க அவங்க நான் தான் நாங்க தப்பு பண்ணாலுமே நாங்க எங் காலங்கள நாங்க விட்டு குடுக்க மாட்டோம் இப்படி பேசறாங்க உம்
சில பேர் அப்படிதா இருக்காங்க அப்படிலாம் இல்ல பா
உஹம் அதான் அவங்கள நம்ம தெட்சம் அது வந்து சின்ன வயசு துல இருந்தே பசங்களுக்கும் அப்படியே சொல்லி தராங்க நீங்க என்னதான் இந்த புக்கு எல்லாமே படிச்சாலும் பசங்களுக்கும் அப்படியே சொல்லி தராங்க உம் ஆனா எனக்கு தமிழ்நால உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் பேச போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. ஆஹ் சொந்த கூட பொறந்தவங்களோட பேசுற மாரியே இருக்கு எனக்கு தெரியுமா எல்லை ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் போதுமே அஹ் எல்லார் கூடையுமே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ல தான் நான் பேசுறேனே
ஆஹ் வாங்க ஒரு நாள் வாங்க சென்னை வாங்க ங்க
கண்டிப்பா வரம்பா சென்னை வரோ உங்க நம்பரு எல்லாமே இது பண்ணி வச்சுக்கணும் உம் ஆஹ் ஹாங் சரிங்கப்பா உம் உம் கண்டிப்பா நாங்க வந்தோன்னா எனக்கு சென்னையில இத்தனை பேர் இருக் காங்க எனக்காக அப்டின்னு நாங்க பெருமையா சொல்லிப்போ நாங்க
நாங்களூம் வாங் இங்க ன்னு என்னா சமயல் செஞ்சீங்க
நான் இன்னிக் இல்லப் இல்லப்பா நா எதுவும் சமைக்கல அஹ் தக்காளி தொக்கு மட்டும்தா பண்ணி வச்சிருக்கேன் இன்னிக்கி நா வந்து சைவோம் ஆமா ஆஹ் வீட் க்கிலோவாஸ்ட் சைவம் சாப்பிடுவாங்க இன்னிக்கு எதுவும் வேண்டாம் எங்கத் தங்கச்சி வராங்க நாளைக்கி அவுங்க வந்ததுக்கு அப்றமா எல்லா அப்றோ ஒன்னா சாப்டுறோ அப்டின் சொன்னாங்க
ம்
அதுனால இன்னைக்கு எதுவு சமைக்கல அ சமை க்கணு அவுங்க வந்ததுக்கு அப்புறமாதா எல்லாருக்கு சமச்சு வெக்கனு
ஆமாமா
ம் சேரிங்கப்பா நம்ம மீண்டு கலந்து
ஒரு பையன்
ஆ சரிங்கப்பா இருக்கவா
அ